ஹலோ ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி கேக்குதா
என்ன தோழி நீங்க டவர் இல்லயா ஒங்க வீட்டுக்கிட்ட எது கேட்க மாட்டேங்குது நானு அலோ அலோ சொல்லிட்டு
நல்லா தா கேக்குது தோழி நானு பேசிட்டு தா இருக்கறே எனுக் கேக்குது
க எடத்துல ஒக்காருங்க தோழி இல்லனா என்னோட காலர் வேஸ்ட் ஆயிடு தோழி
இல்ல தோழி நா டவர் இருக்க எடத்துலதா ஒக்காந்துர்க்கே நல்லாதா கேக்குது சொல்லுங்க தோழி
ஆ செரிங்க தோழி சொல்லுங்க என்ன என்ன பண்றீங்கோ தோழி சாப்ட்டீங்களா
ம் நா சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டேன் தோழி எப்டி இருக்கீங்க நீங்க நல்லா சாப்ட் நானு நல்லாருக்கேன் நா மீன் கொழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சாப்ட்டேன் தோழி நீங்கன்ன சாப்ட்டீங்க
நா வந்து முருங்கக்காவு கறியும் போட்டு சால்னா பண்ண கொழம்பு பண்ணே தோழி
சேரிங்க தோழி சேரிங்க தோழி சேரிங்க தோழி சொ சொல்லுங்க தோழி
இல்ல தோழி ஆ நீங்க பள்ளிக்கு செல்லு போது எங்காது போயிருக்கீங்ளா டூருக்கு
ஆ போயிருக்கேன் தோழி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போயிருக்கேன் எங்க போயிருக்கேன்னா குயின்ஸ்லேண்ட் போயிருக்கே ரெண்டு வாட்டி ஆ அதுக்கப்றோ வீ ஜி பி போயிருக்கேன்
ம்
ஃபிரண்ட்ஸ் கூட எல்லா சூக்கு எல்லா போயிருக்கேன்
அப்டிங்ளா போன எடத்துல ஒங்ளுக்கு எந்த எடொ ரொம்ப புடிச்சிருந்துது தோழி
போன எடுத்துல எல்லாரு கிளாஸ்மேட்ஸா இருந்தாங்க அதனால எனக்கு ரொம் பூயசன் போனதுதா இன்னொன்னு இருக்கு அது நல்லா ஞாபகமா இருக்கு அது ஒரு வ இதா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லா அதெல்லா மறக்க முடியாத அனுபவங்கள் அதுல நெறைய இருக்கு அதுவு இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நா டூர் போம்போது அந்த சம்பவம் நல்ல ஞாபகம் இருக்கு எங்க அக்கா வந்து ப்ரே பண்ணிட்டு போலான் டி அஞ்சு மணிக்கு எழு எந்திரிக்கலா அப்டின்னு சொன்னா நா அந்த டைம்ல நா அந்த டைம்ல நா ப்ரே பண்ணாம் நா கிளம்பிட்டடேன் அந்த நா எனக் வந்து ப்ரே பண்ணா அது நல்லா ஞாபகம் இருக்கு அதுக்கப்றொ நா அங்க போன உடனே எனக்கு ஆச்சுன்னனு தெரில்ல ஃபீவர் தலைவலி மாறி ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபீவர் வந்துருச்சு நா என்ஜாய் பண்ண மாறியே இல்ல அங்க அப்ப நான் நெனைச்சே நாங்க ப்ரே பண்ணி எங்க மனசுல அந்து பட்டுச்சு சேன்னா நீ நம்புறீங்ளா இல்லியான்னு தெரில சில பேர் நம்ப மாட்டாங்க ஆ ஏ எனக்கு மனசுல பட்டுச்சு நாங்க ப்ரே பண்ணாம கெளம்புனதால தா எனக்கு இந்த மாறி வந்துருச்சோ அதனால நா இ இந்த இந்த டூருக்கு நான போனதே வேஸ்ட்டு ஒரு ரைட் கூட தரல எதுமே இல்ல சாப்ட சாப்ட முடில ஒக்கார முடில ஒரு டேப்லெட் அந்த டைம்ல டேப்லெட் கூட வாங்கிட்டு போல தோழி நா எனக்கு தெரியாது இந்த மாறி ஒரு டேப்லெட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க முடியாம இருந்தேன் அந் அப்போலருந்ததுதா நா எங்க போனாலு கால்ல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுடனே எங்க வெளியே நாங்க லாங் டூரோ இல்ல ட்ரை லாங் டிரைவ்வோ போனுனா நா அந்த அஞ்சு மணிக்கு. நா ப்ரே பண்ணிட்டுதா கெளம்புவேன் அது மனதுல வந்து ஆ நீங்க சொல்லுங்க தோழி
றுல ஒன்னு பட் பட்டுருச்சுனா அது பண்ணிட்னு தோழி ஏனா வந்து அது நம்ம மனசுல வந்து பண்ணணு சொல்லி நமக்கு தோணுது நம்ம கடவுள் வந்து நம்ம எதுதா தோன்றதால நமக்கு பண்ணணு தோணுது எ எல்லாமே நம்ம நடக்குது நல்லதுக்கு நெச்சக்குவோம் தோழி நம்ம நானு வந்து போயிருக்கே தோழி நானூ ஆ ஸ்கூல் படிக்குபோது போயிருக்கேன் நீங்க சொன்ன மாறிதா குயின்ஸ் லாண்ட் போயிருக்கேன் கிஷ்கிந்தா போயிருக்கேன் ஆனா வந்து அது நண்பர்களுக் கூட போறது ஒரு தனி சந்தோஷ தா தோழி அது வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அது இப்ப வந்து நம்ம நெனைச் ச்சாலு அது நம்ம இப்ப நினைச்சாலு கிடைக்காது நம்மளுக்கு நம்ம அப்போ வந்து நம்ப இப்ப என்ஜாய் பண்ட்டாதா அந்த அந்த அந்தந்த நேரத்துல நம்ப பண்ணாதா இப்ப நம்ப நெனைச்சாலு போகவு முடியாது ஒன்னு பண்ணவு முடியாது
ஆமா சார்
ம் கண்டிப்பா தோழி அங்க நீங்க போய் எல்லா ராட்டினங்களையு ஒக்காருவிங்ளா தோழி இந்த குயின்ஸ்லாண்லா போனீங்னா
ஒரு சில ராட்டினங்கல்லா ஒக்கார மாட்டே தோழி நா ஏன்னா என்னால முடில வாமிட் டிங் வாமிட் சென்சிங் அதெல்லா இருக்கு தலவலி ரு மயக்கமா வந்துரு அதெல்லா நெறைய வரு அதெல்லா நா ஆ பெரிய ராட்டினத்லலா ஒக்கார மாட் டே வெறு தண்ணி தண்ணி ரைடு வாட்டர் ரைடு இருக்குல்ல அந்த மாரி இதுலதா ஒக்காருவோ அங்கதா என்ஜாய் பண்ணிட்ருப்போ அங்கலந்து நா வரவே மாட்டே ஏன்னா நா அங்கல்லா போ மாட்டே பெரிய ராட்னத்துலா போய் நம்ம ஹெல்த்துக்கு ஏதாச்சு ஆச்சுனா என்ன பண்றது அந்த பயோ அதுக்கப்புற ஐயியோ ஏதாச்சுனா எங்க மைண்ட்ல ஓடு இப்ப நாங்க போய்ட்டு இருக்கோமே விழுந்துட் டா என்னா ஆறது நாங்க ஏதாச்சு ஆயிடுச்சுனா என்ன ஆறது இப்போ நா கேபிள் கார்ல போயிட்டு இருக்கோ கீழ இருக்கு அதுல விழுந்துரா எங்ளுக்கு என்ன ஆறது அந்த மாரி பய எல்லா அதிகமா எனக்கு வரு ஆமா தோழி அது கரெட்தா ஏனா எனக்கு இந் இது மட் டு இல்ல ராட்டினத்துல போட்ற மட்டு இல்ல சும்மா நா ஒரு பால்க்கனில நின்னா கூட எனக்கு ஒரு மைண்ட வரு ஜய்யோ இப்ப நம்ம இப்டி பாத்துட்டு இருக்கோமே அப்டிதா விழு
அது நீங்க நெனைக்கூடாது தோழி எப்போமே நம்ம வந்து பாசிட்டாவாதா நெனைக்கனு நெகட் டிவா நம்ம வந்து நெனைக்க கூடாது எப்போமே நம்ம வந்து அப்போ வந்து நம்ம நம்ம வந்து போறது வந்து அவ்ளோ நம்ம காசு குடுத்து போறோ அது என்ஜாய் பண்றதுக்குதா போறோ நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ட்டு வந்துர்னு ஆனா நீங்க சொல்றது கரட்டுதா நம்மளால முடிஞ்சது மட்டுதா நம்ம போணு இல்லனா நம்ளுக்கு மீறி நம த்திக்கு மீறி அளவுக்கு நம்ம போக்கூடாது அந்த பெரிய பெரிய ரைட்லல்லா வந்து நீங்க சொல்றது ஒரு வழி கரட்டுதா இந்த அளவு நம்ம போறோ நம்ம அவ்ளோ காசு குடுத்து போறோ
போறமா என்ஜாய் பண்ணமா அவ்ளதா அந்த அந்த ரைட்ல ஒக்கார்வே அந்த இதுல அதுனால வாட்டர் ரைட்லயு என்ஜாய் பண்ணலா ஏன்னா பாதி இது வாடர் ரைடு இருக்கு பாதி இது பெரிய பெரிய ராட்டன அந்த மாரி எல்லா இருக்கு அதனாலா இந்துலதா அதிகமா போவே அதுக்கப்புற கேவல்காரதுல போவே அவ்ளதா வேற எதுவு போ மாட்டே
போயிருக்கே தோழி நெறைய நா பெரிய பேர் ரைட்லா போவே என் நண்பர்கள் வந்து திட்டுவாங்க சொல்லுவாங்க நா வந்து
சில பேருக்கு வந்து நல்லா இருக்கு அவங்களுக்கு ஜாலியா இருக்கு சி நல்லா இருக்கு ஆனா சில பேருக்கு வந்து அந்த வாமிட் சென்ஷேசன் அதுலா இருக்கு அதனால அந்த பயந்து போ மாட்டாங்க ஆமா
எங்ளுக்லா வந்து ரொம்ப தூர ட்ராவலிங் பண்ணா பஸ்லலா எனக்கு வாமிட் வரு சம்டைம்ஸ் இதுலயு வரு ஒரு ராட்டினம்லலா ஏ எ தோழிக பயப்படுவாங்க நா அவங்களையு கூப்ட்டு போயிடுவே வாங்கடி வாங்கடி சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க நீ போறனா நீ போ எங்கள ஏ கூப்பிட்ற சொல்லிட்டு அது ஒரு விதமான சந்தோஷ மா ஜாலியா இருக்கு ஆமா அவங்க பயந்து திட்டிட்டே இருப்பா பாருங்க அது பாக்கறதுக்கு நம்ளுக்கு நல்லார்க்கு
அந்த பயத்துல என்னன்ன வார்த் தலா வெளியே வருனு அது நம்ளுக்குதா தெரியு ஏன்னா நாங்களு அந்த மாரிதா என்ன முடில என்னால முடியாது அப்டின்னு சொல்ற பட்சத்து பட்சத்துல ஃப்ரெண்டு கூப்பிடறான்னு சொல்லி போய்றோ போயிட்டு பிறகுதா தெரியு அந்த டைம்ல அந்த பொண்ணு போலேயோ யாரு ஏ நல்லா வாயில இருந்து வரத எல்லா கேட்ருக்கனு வேற வழியில திட்டிட்டு அந்த அதுலயே இதுக்கே அவ சிரிக்குற சிரிப்பாங்க பாருங்க திட்டுறது கேட்டுட்டு இன்னு அவுங்களுக்கு நல்லா இருக்கு அத எல்லா
சும்மா நல்லா இருக்கு ஆனா அந்த கேபிள் கார்லையு போயிருக்கே நாங்க ஒரு தட போம்போது கேபிள் கார்ரு அப்டியே நின்னுச்சு தோழி கரண்ட் ஆப் ஆயிடுச்சு அது ரொம்பே எல்லாரு பயந்துட்டு இருந்தாங்க ஹலோ கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி
பயந்துட்டே கரண்ட் ஆப் ஆனா உடனே என்னா டா பண்றது சொல்லிட்டு அப்புறமா அவுங்களே மறுபடியு இன்வென்ட்ரா ஆன் பண்ணி அத ரன் ஆக வச்சாங்க இல்லா கரண்ட் ஆஃப் ஆயி இருந்தா நாங்க என்ன மேலேயே இருந்திருப்போ தோழி அது
ஆமா அதுவு இல்லாம நாங்க விழுந்துருவோமோ அதுவு அது வந்து நிக்காது நாமளே அது குதுச்சு உக்காறனு குதுச்சு ட்டு ஏறணு ஆ இறங்கணு அந்த மாறி இருக்கு அந்த டைம்ல கூட ஒரு ரெண்டு அப்றே வேற வழி இல்ல நம்ம விழுந்துட்டா என்ன ஆறது தண்ணில விழுந் இப்ப என்ன ஆவுது முதல்ல இருக்குமே கெடைக்குமே அந்த மாறில்லா
ஆமா முதல்ல இருக்கோ சோ விடுங்க அது அவ்வளோ லான்ல இருந்து உள்ள ஃப ஃபர்ஸ்ட் டு நம்ப இருக்காவே மாட்டோங்க முதல்ல விழு
ஆ ஆமா அத எல்லா அந்த டைம்ல அத எல்லா மைண்ட்ல சும்மா நா உட்காந்து இருக்கு ஆ ஒரு வேல நம்ம சப்பல் கீழ விழுந்துட்டா என்ன பண்றது
சப்பல் வீழுந்த கூட பரவாயில்ல தோழி நம்ப சப்பல் விலுந்தா கூட வாங்கிலா தோழி நம்ம வீழுந்துதா என்ன ஆறது ஒன்னு ஆக முடியாது ஆனா இப்ப எல்லா வந்து நெறை நெறைய தீம் பார்க்கு எல்லா தொரந்துட்டாங்க இருந்தாலு வந்து நெறைய ரைடு வந்து ஆந் து து கேட்டிருக்கீங்களா நெறைய தடவா
ஆ ஆம்ஆமா கரண்ட் ஆ பாத்துருக்கே அது பா த்து அத கேட்டா கூட இப்ப எல்லா இப்ப கூட கொஞ்சே பய தா இருக்கு எப்ப போகவே கூடாது அந்த இடத்துக்கு எல்லா நம்மாக் நம்ம உயிர தா மு
முதல்ல பயப்படாம முதல்லா நா பயப்படாம போவே அந்த பெரிய ராட்டனமா எல்லாமே போவே இப்ப வந்து இந்த நியூஸ் எல்லா பாத்ததுல இருந்து எனக்கு பயமா இரு நானே போறதுல்ல ஐயோ அத அங்க எல்ல போற பயமா இருக்குது எங்கயாவது சுற்றுலா போனனா கூட பயமா எது ஏதாவது நீங்க சொன்ன மாறி ஏதாவது ஒரு இது தாட்ஸ் வந்தது இப்டி ஆயிடுமா அப்டி ஆயிடுமா சொல்லிட்டு
ஆமா ஆமா அது மண்டையிலயே நமக்கு அப்டிதா ஒரு இ அது இந் இந்த மாறி விஷயத்துல மட்டு இல்ல இப்போ வீட்ட விட்டு இதாங்க எங்கயாச்சு வெளிய கிளம்புனா பூட்டுட்டு வெளிய கிளம்புனா நாங்க பூட்டு சரியா பூட்டி இருக்கோமோ பூட்டலையே அந்த மாறி ஒரு நம்ப கேஸ் ஆஃப் பண்ணோமா நம்ம பேன் ஆஃப் பண்ணோ மா நம்ம ஏசி ஆஃப் பண்ணமா அந்த மாறிலா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு மறுபடியு நா ஏறி வந்து பாப்பே
மோட்டர் ஆஃப் பண்ணுமா இல்ல அப்டி இல்ன்னா பா கேஸ் ஆப் பண்ணமா கேஸ்
கேஸ்சா அதுல்லா இல்ல நா ஆ அந்த மாறி நெறைய எனக்கு இருக்கு ஏன்னா ஒரு வார நா எங்க அம்மா வீட்டுக்கு போயி ட்டு மறுபடியு வந்து பாத்தே ஏனா ஊதுவத்தி இது பண்ணிட்டு தா போயிருந்தே வீட்டு வெளிய ஒரு வேல அது எரிஞ்ச என்ன பண்றது ஒரு அந்த கட்டில பட்டாலு அது அப்டியே எரிஞ்சிருமே அப் புடி சொல்லி வீட்டுக்கு வந்து மறுபடியு வந்து நா பாத்தே
சார் நீங்க வெளியே போகாதீங்க அது அணஞ்சுற வரைக்கு நீங்க வந்து இருந்துட்
அதா அதா அது நா வெளிக் கிழுவிட்டு பகுதா எனக் ஞாபக வந்துச்சு செரி நா மறுபடிய அதுவே என்னோட வீடு வந்து ஃபோர்து ஃபுளோரு அங்க எறங் கி ஏறி இறங்கறதே ரொம்ப கஷ்டோ மறுபடியு போயிட்டு அம்மா வீட் டு வரைக்கு போயிட்டு வந்து நா அணசிட் மறுபடியு போனே அது மாரி தா நல்லா வெயில் இருக்கு துணிக்காய போட்டுருப்பே ஐயோ மழ பெய மாரி இருக்கே மழ வராது பெய்ற மாரி இருக்கே துண்ணி போட்டேன்னு மறுபடியு வந்த துணிய எல்லா எடுத்துட்டுப்போ அந்த மாரி ஓ எல்லா இருக்கு எனக்கு
ஆமா ஆமா இங்க கூடதா எங்க எங்க எங்க ஏரியால வந்து என்ன ஆச்சுன்னா ஊதுபத்தி வெச்சுட்டு போயிட்டு இருக்காங்க போயிட்டு அந்த ஊதுபத்தி என்ன ஆயிருக்குது அந்த பெட்டு் இருக்குல்ல அந்த பஞ்சு மெத்தல்ல விழுந்து இருக்குது அது பஞ்சு மெத்த வந்து அப்டியே எரிய ஆரம்பிச்சிருச்சு அது அது பாக்க எல்லாருமே வந்து பயந்து அத ஆஃப் பண்ணி நம்ம போயிட்டு அது நெறைய பேர் போயிட்டு தண்ணி ஊத்தி அணச்சாங்க இல்லன்னா எல்லா அப்டியே கரண்ட்ல்ல பத்திட்டு ஃபுல் பில்டிங்கே அது இது ஆய்டு
ஆமா ஆமா அதெல்லா கொஞ்சோ நாமல்லா ஜா க்கிறதயா இருக்கணு அந்த இதுல எல்லா ஏன்னா என்ன டைம் என்ன ஆகுன்னு தெரியாது ஏன்னா இப்ப நறைய் இன்சிடென்ட் ஆகுது த ம்
நம்ம எவ்வளோ பாதுகாப்பா இருந்தாலு எதாவது ஒண்ணு ஆவுது அன்னால நம்ப நம்பது நம்ப அந்த மாரி வச்சுட்டு நம்ப எப்ப எக்கோ மைக்ரோ பாக்குறோ டைமிங் எல்லா பாத்துட்டு நம்ப கிளியர் பண்ணதா வெளியே
ஆமா ஆமா தோழி உண்ம கண்டிப்பாதா அந்த மாரி இருக்கு சுற்றுலா போம்போது என்ன இது என்ன நம்மளுக்கு சந்தோஷம் ஜாலினா அந்த வேன்ல போம்போது எல்லா ரெண்ட்ஸும் டீச்சஸ்சு எல்லாரு இருப்பாங்க பாருங்க அதுக்கப்பறம் நீ நா இத வாங்கிட்டு வரே நீ அத இது எல்லாாமே புடுங்கி தின்றது ஷேர் பண்ணி தின்றது அ அது ஒரு சந்தோஷோ அது ஒரு ஆ அதுக்கப்பறோ டேன்ஸ் ஆடுவாங்க ஆமா அதுதா ஷேர் பண்ணி சாப்டுவாங்க அந்த மாரில்லா இருக்கு மீன் ஃபுள்ளால்லா அங்க நா நீச்சல் குளத்தல்லா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபிரண்ட்ஸ் கூட என்னதா நம்ம ஃபேமிலி கூட குடும்பத் துக் கூட போறது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது தனி தா ரொம்ப தனி ரொம்ப தனி அது
ஆனா அது வந்து அப்ப போனா தா இப்போ வந்து நம்ம நெனச்சாலா போக முடியாது இப்போ எல்லாருக் கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது இருக்குது ஆமா ஆமா
செரிங்க தோழி ரொம்ப நன்றி தோழி என்னோட அழைப்ப ஏற்றுக்கொள்றதுக்
செரிங்க தோழி நன்றி தோழி நன்றி வணக்கம் ம் கண்டிப்பா பேசலா
ம்